தோழி நா பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதா
ஆ கேக்குது தோழி
ம் நல்லாருக்கிங்ளா தோழி சாப்ட்டீங்ளா
நல்லாருக்கேன் சாப்டேன் தோழி நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்டே தோழி நம்ப இன்னிக்கி என்ன தலைப்பு பத்தி பேசுவோ தோழி
அ எப்பவு ஜென்ரலா பேசுற மாதிரி பேசலா குடும்பம் அந்த மாதிரி எதாச்சு பேசலா
ஆ ஓகே தோழி பேசலா ம் சொல்
நல்லாருக்கிங்ளா
ம் நல்லா இருக்கே தோழி
சாப்ட்டிங்ளா
இல்ல தோழி இனிமேதா சாப்பின்னு
சரி ஓகே ஓகே தோழி அப்றோ நீங்க என்ன நெனக்கிறீங்க ஃபேமிலிய பத் குடும்பத்த பத்தி
குடும்பங்கறது என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹேப்பியா இருக்குற ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலா ஆ கூட்டு குடும்பமா இருந்தோ அப்டின்னா இன்னோ கொஞ்சோ எந்த அளவுக்கு வந்துட்டு ப்ராப்ளமு வருதோ அதே அளவுக்கு ஹேப்பினெஸூ இருக்கு
ஆமா அதுவு கூட்டு குடும்பத் துல ஒரு மருமகளா இருக்க முடியுமா
இல்ல அது ரொம்ப ரிஸ்க்கான விஷிய தா தோழி
நீங்க இத எப்டி இருக்கிறீங்க தனி குடும்பமா இல்ல கூட்டு குடும்பமா
நாங்க வந்துட்டு தனி குடும்போ தா கூட்டு குடும்போல்லா இல்ல ஆனா முன்னாடி எனக்கு தோணு கூட்டு குடும்பம்ல கல்யாண பண்ணிட்டு போனா சூப்பரா இருக்கு அப்டி இப்டின்னா
ம்
ஆனா எனக்கு அமஞ்சது தனி குடும்பந்தா தோழி
சூப்பர் தோழி அதுதா தோழி நல்லது ஏன்ன நா அந்த இப்ப அந்த சுச்சுவேஷன பேஸ் பண்ணிட்டு இருக்கே இல்ல அதனால
சொல்லுங்க ஜாயிண் ஃபேமிலா யார் யார் இருக்கீங்க எப்டி போகுது வாழ்க்கை எல்லா
எங்க வீட்டுக்காருதா மூத்தவரு அவருக்கு ஒரு தம்பியு ஒரு தங்கச்சி தங்கச்சி கல்யாணோ ஆயிச்சு இப்ப ரீசெண்டா ஒரு ஃபர்த்டே ஃபங்க்ஷன் நடந்துச்சு
ம்
ஒரு சில பிராப்ளம் ஆயிடுச்சு சி தோழி அதெல்லா நாங்க நென சா ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றது ஆ தனியா இருந்தாலு ஒரு எப்டி சொல்றது ஆ நம்ப இஷ்டத்துக்கு நம்ப வேலைய பத்துக்குன்னு வேந்தோமா நம்ம வேலையை பாத்தோமா முடிச்சோமா அதுக்கப்புறோ இருக்க வேலையா நம்ம பாக்கலா இதே ஜாயின் ஃபேமிலி யா இருந்துங்சு வெச்சுக்கயே எல்லரையு பாத் த்துகுன்னு கொழந்தையு பாத்துகுன்னு ரொம்ப கஷ்டோ தோழி அதெல்லா இப்போ வந்து அவுங்களுக்கு பிடிக்காது இப்ப அவுங்க செய்யறது நமக்கு பிடிக்காது அதனாலே மைண்ட் பிரஷர் ஆவு ஒரு சில விஷயத்தல்லா வெளில சொல்ல முடியாது தோழி அவங்க பெரியவங்க அவங்க அப்டிதா இருப்பாங்கன்னா அது அப்ப நமக்கு ஹார்ட் ஆகு இல்ல ஒரு சில விஷயத்தில அதெல்லா ஒரு விஷியோ ரெண்டு விஷியோ அக்செப்ட் பண்ணிட்டு போலா அதுக்கப்போ ரொம்ப கஷ்டோ தோழி
அது மாரி சமையல் விஷயத்திலயையு அவங்க கேட்டுட்டு தா சமைக்கிற மாரி இருக்கு எல்லாருக் கு ஒத்துக்கர மாரி சமைக்கனு
ஆமா தோழி அது உண்ம தா இப்ப வந்து எனக்கு புடிச்ச டிஷ்சு அவங்களுக்கு புடிக்காது இப்ப வந்து நா ஒரு ஆள் க்காக நா தனியா சமைக்க முடியாது அவங்களுக்கு சேத்துதா சமைக்கிற மாரி இருக்கு நா சமைக்க போனா நீ சமச்சா எங்க வீட்ல யாரு சாப்பிட மாட்டாங்கன்ற மாரி ஒரு பேச்சு வரு அப்றோ அவங்க சமச்சாலு இது வரைக்கு ஒரு நாள் கூட சமச்சு போட்டது கெடையாது அப்டின்ற மாரி பேச்சு வருது என்னதா தோழி பண்ண முடியு நீங்களே சொல்லுங்க
அது கஷ்டந்தா தோழி ஆனா நம்ம அவங்க ஐ மீன் என்ன சொல்றது வர்றவங்க இன்னொருத்தவங்க வருவாங்கல்லயா இப்ப நீங்க சொன்ன மாரி உங்க ஹஸ்பண்டோட தம்பி வைஃப் அவங்களுக்கு உங்களுக்கு செட் ஆயிடுச்சுனா கரெக்ட்டா இருக்கு தானே
ஆமா அவங்களுக்கு கல்யாணோ ஆனாதானே சேரி சேர் அப்ப கல்யாணோ ரொம்ப நாளா பொண்ணு பாத்து த்துக்காங்க அதுவு செட் அவளையா என்னனு தெரில சிஸ் அதா சிஸ் எனக்கு மேரேஜ் ஆயி ரெண்டு வர்ஷோ ஆவுது
ம்
ம் அதா சிஸ் பாத்துட்டு இருக்காங்க ஒரு ஒன் இயரா பாத்துட்டு இருக்காங்க இன்னு எது செட் ஆகல ஆமா சிஸ்
செட்டாயிடுச்சின்னா உங்களுக்கு செட்டாகுற மாரி நீங்க பாத்துக்கங்க அப்பதா என்ன அந்த ரன் பண்ண முடியு
அதுதா உண்ம சிஸ்ஸு ஏனா என்ன பண்றதுன் தெரில அப்டியே போய்ட்ருக்கு சிஸ் நா இன்னு கேட்டா இன்னு சாப்புல்ல அஹ்
ம்
ஆமா சிஸ் நா சும்மா சொன்னெ உங்கள்ட்ட சாப்டேனு இன்னு சாப்புல நானு
ஏ சாப்பிட வேண்டியதானே சிஸ்டர்
சாப்புனு சிஸ்ஸு
நீங்க என்ன ரெண்டு வர்ஷத்துலே இப்டி மன தளர்ந்துற கூடாது இன்னு எத்தனயோ வர்ஷோ ஓட்டனு
ஓட்டனு தா சிஸ் இப்ப வந்து நா இ இப்போ கொஞ்சோ ரீசெண்ட்டா ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு சிஸ் எதா து இதுக்க ப்றோ என்னால ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்க முடியாது நா தனியாவே சமச்சுக்குறேன்டே ஃபுல்லாவே சொல்லிட்டே ஆனா அத வந்து அவர் ஏத்துக்க மாட்றாரு ஒன்னா தா இருக்கனுன்றாரு
இப்ப யார் யார் மாமனார் மாமியார் நீங்க அவ்ளோ தானே தம்பிக்கி தா கல்யாணொ ஆகல சொல்றீங்க
ஆமா அவே தம்பி
ம் அப்டி பாத்தாலு மூனு பேரு தானே மாமியார் ஒரு வேல வில்லி மாமியாரா
அவ் அவுங்க கொஞ்சோ எப்டி சொல்றது வாய் ரொம்ப பேசுவாங்க அப்டிங் சிஸ் அதனால
கவலப்படாதீங்க எல்லா மாறிரு ன்ன அதுக்காக ரெண்டு வர்ஷத்துலே மன தளரக்கூடாது இன்னு எத்தனயோ வர்ஷோ நம்ம கொ கொண்டுட்டு போனுல்ல
அது உண்ம தா சிஸ் ம் நா கிட்டத்தட்ட த்ரீ டேஸ்ஸா சாப்புல்ல ஹோட்டல்ல தா வாய்ன்னு வந்த் தராரு இப்ப கீழலெந்து எத்துன் வந் தந்துட்டு போய்ருக்காரு சாப்பாடு அதுக்கு ஒரு கத வரு அதனால நா அத சாப்ட மாட்டேன்ட்டே என்னா தா முடிவெடுத்திருக்காருன் ஒன்னு புரில சிஸ்
விடுங்க விடுங்க இருந்தாலு ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன சொல்றது ஆ உங்களுக்கு நீங்க சொல்றது அது புரிஞ்சுக்ற மாரி இருந்தாங்கன்னா பிரச்சன இல்ல அவங்களு அந்த மாரி இல்லைனாதா கொஞ்சோ வருத்தோ
ஆமாங்க சிஸ்
அதனால கவலப்படாதீங்க சாப்புடுங்க சாப்ட்டு என்ன சொல்றது இன்னு நம்ளாலா எவ்ளவோ இரு க்கு இன்னு சமாளிக்க முடியுன் நம்மதா நம்பனு அதுவு கல்யாணொல்லா ஆய்டுச்சுன்னா கண்டிப்பா நறையா பிரச்சன வரு நா நறையா மன தளர்ந்து போற மாரி தோனு அதெல்லா நெனச்சு நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது என்னட்டே கேட்டா நா இதா சொல்லுவே
எ உண்மயா சிஸ் இவ்ளோ ப்ராப்ளொ நடக்குது எ கண்லெந்து ஒரு சொட்டு தண்ணி வர்ல எங்க அம்மாட்ட பேசுனா மட்டுந்தா எனக்கு கண்லந்து தண்ணி வரு இவுரு கிட்ட ஆனா இவுரு ஒக்காந்துனு அழுவுறாரு ஆனா எனக்கு அந்த அழுக வரமாட் டிங்கிது எல்லாரு சொல்றாங்க நீ அழுதா மட்டுந்தா ஒரு விஷ்யத்த சாதிக்க முடியு அப்டின்னு அவ நீ வந்து எதாருந்தாலு தெரி தைரியமா இருக்குற அதனால அக்செப்ட் பண்ணிப்பா அப்டின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு எல்லாருக்கு வந்து ச்சி அதனால தா வந்து உன்ன எல்லாரு சொல்றாங்க ஆ ஏனா எனக்கு அழுகையே வரமாட்டேங்குது சிஸ் என்ன கேட்டனா
அழுக வராது நல்லதா தோழி சில பேர்லா அழுக ஆரம்பச்சாங்கன்னு வச்சுகோங்களே டக் குனு நிப்பாட்ட முடியாது அந்த அழுகைய அந்த விஷயத் துல அழுக வரலைன்னா ஓகே இப்ப என்னைல்லா எடுத்துக்கோங்களே எனக்கு நா அழுகவே மாட்டே சப்போஸ் அழுக வந்துருச்சின்னு வச்சிக்கோங்க நிப்பாட்டவே முடியாது
ம்ம்
அந்த மாதிரி கேரக்டர் நாலா அதனால அழுக வராத வரை நல்லதுதா வந்துருச்சின்னா எப்டி நிப்பாட்டுறது அது கொஞ்சோ கஷ்டமாயிரு
ஆமாங்
கொழந்தைல
அதா ஏதாவது பாத்துகிட்டு இருக்கங்க தோழி ஒரே ஒரு ஆ ஏ பொண்ணு இப்பதா ரெண் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி தா இருவத்தி ரெண்டாவது தேதிதா பர்த்டே முடிஞ்சது அதுதா ஆனது அதுலதா கொஞ்சோ ப்ராப்ளம் ஆயிறிச்சி எங்க வீட்டுக்காரு அம்மாவையு எங்க அப்பாவையு ஒரு மாரி அசிங்கப்படுத்திட்டாரு அதனால எனக்கு என்ன கோவனா இவ்ளோ நாள் நா வந்து எதா இருந்தாலு அக்செப்ட் பண்ணிட்டு போனேல அவுங்க ஃபேமிலி இவரு க்காக தானே அவுங்க அம்மா அப்பாலா என்ன பேசினாலு நா இவர்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டே இந்த மாரி சொல்றாங்கன்றத அந்த காதுல வாங்கி இந்த காதுல வுட்டு எ வேலயப் பாப்பே அந்த மாரிதானே இவுரு போனு அது ஒரு விஷயமே இல்ல அத வந்து ஒரு மாரி அசிங்கப்படுத்தி அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தி வுட்டாங்க சிஸ் அதனால அத என்னால ஏத்துக்கவே முடியல அப்ப நா மட்டு எதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு போனு ரெண்டு வருஷ ஒன்னால என்னைய வந்து எங்க அம்மா அப்பா கூட டெய்லியு இல்ல என்னைக்குனா ஒரு நாள் தா போற நான் டெய்லியு இங்க இருக்கே அப்ப நா எவ்வளவு விஷயத்த அக்சப்ட் பண்ணிட்டு போறே அதுதா சிஸ் எனக்கு கோவோ அ ஃபங்ஷன் அன்னைக்கே அ செம்ம சண்டை சிஸ் அவுங்க அவுங்க மூணு பேருக்குள்ளயே இது எங்க வீட்டுக்காரு எ வீட்டுக்காரோட தம்பி அம்மா மூணு பேருக்குள்ளயு செம்ம சண்ட அதுல வந்து எங்க விட்டுக்காரு செ அவுங்க போன உடனே செம்ம திட்டுதிட் றாங்க ஆ வேண்ண இவ ஆ எ பையன யாரு வந்து கேக்கறதுக்கு அப்டின்னு வேறவு எடுத்துட்டு வந்து போட சொன்னாங்க மண்டபத்துக் கு பிரியாணி செய்யறதுக்கு அதுக்கு வந்து ஆ ஏ பொண்ணு ஏ புள்ளனா அவனுக்குன்னா பாக்க இளிச்சவாய் மாரி தெரி தா அ நீ ஏண்டா செய்யற இந்த வேலைய எல்லா அப்டி இப்டின்னு சொல்லி ஒரு மாரி பேசினாங்க எனக்கு டென்ஷன் ஆயிச்சி நா என்ன பண்ணே எங்க அண்ணுக்கு ஃபோன் பண்ணி நீயே வேறவு எடுத்துட்டு வந்து போட்டுருனான்னு சொல்லிட்டு ஏ இவ்ளதா எங்க வீட்டுக்கு சொல்லிட்டே நா எங் எங்க அண்ணனையே வெறவு எடுத்துட்டு வந்து போட சொல்லிட்டே அப்டின்ற மாரி என்ன நீ எதுக்கு தேவ இல்லாம இதனாலதா என்னையே அவ்ளோ பேச்சு பேச்சிட்டாங்க சிஸ் அதையு நா அக்சப்ட் பண்ணிட்டு பங்க்ஷன் டைம்ல வந்து நா அவுங்கல போட்டோ எடுக்க கூப்பிடல்லையா அதுவு ஒரு கதன்னு இப்ப பிரச்சனையாகி எங்க அப்பா வந்து எங்க வீட்ல இருந்தா வெறவு வர மாரி இருந்துச்சி அப் ப வந்து எங்க அப்பா தானே எடுத்து வந்து போடணு நீங்க ஏ இ இத ஏத்துக்குவீங்க இதனால தா எங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அப்டி இப்டின்னு சொல்லி எங்க அப்பா மாரி பேசிட்டாரு
என்ன சிஸ் பண்றது இந்த கல்யாணோ ஆனாலேயே ரெண்டு இப்ப எல்லாரு சொல்றாங்க ஆ ஹஸ்பண்ட் வந்துட்டு அம்மாவையூ சமாளிக்கணோ ஒய்ஃபையூ சமாளிக்கணுன்னு அது எந்த அளவுக் உண்மையே என்னமோ தெரில கல்யாணோ ஆனதுக்கு அப்புறம் பொண்ணுங்க அம்மா வீட்டுக்கு பெறந்த வீட்டுக்கு பேசுறதா புகுந்த வீட்டுக்கு பேசுறதான்னு ரெண்டுக்கோ தெரியாம அப்டியே மாட்டிட்டு முழிக்கிற மாரி இருக்கோ
இன்ணோ எனக்கு வந்து நக போட்டு இவ்ளோ செஞ்சி கல்யாணம் பண்ணி குடுத் அ சரி சா ணாலும் வந்து அ என்னா நக போட்டுட்டு வந்தெ இத் தா இத்தன பவுன் போட்னு வரா அத்தன பவுன் போட்னு வரா ஒரு மதிப்புக் குத்தி காமிக்கிறே மாரி பேசுறது குழந்த பெறந்து வந்தெ இங்க வந்தே எப்டியூ மூ என்ன அஞ்சி மாசத்துல தா அனுப்புறதா இருந்தாங்க மூணாவது மாச வந்து இவர்ரு மாலை போட்டுட்டு போறார்னு சொல் ட்டு இங்க வந்தனானு ஒரு நாள் நானூ எங்க அம்மாவு வந்தோ கொழந்தய தூக்கின்னு ஐப்போ கோயிலுக் போறாரு இடுமுடி கட்றதுனால நா அன்னிக்கு வந்து என்ன கேக்குறாங்ஹ நக என்ன போட்டாங்க அப்டின் கேட்டாங்க அர பவ்ணு எடுத்துனு வந்து வச்சிருக்கோன்னாங்க ஏ பொண்ணுக்ல்லா நா மூணு பவுன் போட்டோ அதே மாரியே நீங்ளு போட்ணோ அப்டின்ற மாரி வாய் கூசாம ஸ்ட்ரெய்ட்டாவே கே டாங்க சரி ஸிஸ் அதெல்லா என்னால ஏத்துக்வே முடில்ல எப்டி இந்த காலகட்டத்ல எனக்கு கல்யாணத்துக்கு இவ்ளோ பவ்ன் போட்டாங்க வலைகாப்புக்கு இவ்ளோ பவ்ன் போட்டாங்க இதுக்கு அரப்பவ்ணு அர்ணாக் கயிறு இதெல்லா போட்டாங்க ‌எதோ எங்க வீட்ல கஷ்டப்பட்ற ஃபேமிலி இவ்க இவ்ங்க வீட்ல ஹஸ் இ்வ்ங்க எக்ஸ்பக்ட் பண்றாங்ன்னா அந்த அளவுக்கு எங்க வீட்ல விஷ்யோ இருக்கனோ ஸிஸ் அந்த அளவுக்குல்லா ஒன்னு இல்ல ஸிஸ் ஒரு வீடு ரெண்டு ரெண் மூணு வீடு இருக்குது அவ்ளோதா நெலோங் கூட இல்ல வந்த ஒண்ணுமே இல்ல ஸிஸ் ஏதோ ஒரு டெம்பரரியா ஒரு வேலைக் போறாரு அவ்ளோதா
என்ன ஸிஸ் பண்றது வாழ்க்கைனா அப்டி இப்டித்தா இருக்கும் நம்ம அடுத்த கால்ல தொடர்ந்து பேசுவோ ஸிஸ் நன்றி
அ ஓகே ஸிஸ் நன்றி வொச்